ஆ
ஹலோ ஹலோ
ஹலோ
ஆஹ கேக்குதா
ஆ கேக்குதுங்களா ஹலோ ஆ உங்களுக்கு கேக்கு ஆ கேக் நீங்க நல்லா இருக்கிறீங்களா
நல்லா இருக்கேன்ப்பா நீ நல்லா இருக்கியா
ஆஹ் நல்லா இருக்குறங்கமா
அஹ் சாப்பிட்டியா
ஆஹ் சாப்பிட்டங்க நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ சாப்ட்டப்பா சாப்ட்டோ
சரி சரி என்ன சாப்பிட்டீங்க
ஆ நாங்க அப்டியே சாப்பாடு தா
சேரி சேரி
சேரிப்பா அம்மால்லா நல்லா இருக்காங்களா ம் ஆமாப்பா ஆமாப்பா எங்க வீட்ல தா இருக்கோ அ அம்மால்லா நல்லா இருக்காங்களா
எல்லா நல்லா இருக்கறாங்க அங்க பாப்பாவுங்கலா நல்லா இருக்கறாங்களா
நல்லாருக்காங்க ப் பா நெக்ஸ்டு வீட்லருந்து இப்ப வந்தாச்சா உங்க ஊர்ல இருந்து வந்துட்டீங்களா ஆ சேரிப்பா
அப்புறங்கம்மா மரம் மர எது வளக்குறீங்ளா
ஏம்பா அப்படி கேக்குற உனக்கு மர வளக்கறதுன்னா ரொம்ப புடிக்குமா
ஆஹ் ஆமாங்ம்மா நாங்க சின்ன வயசுல இருந்து மர வளக்கறதுன்னா புடிக்கு
ஆப் அப்புடியா ஏம்பா
ஏனா ஆஹ் மரம் வளத்து அதுல நாங்க சின்ன வயசுல எங்க அம்மா எல்லா ஊஞ்சல் கட்டி அதுல விளாடுவாங்க நாங்களு அதே மாதிரி விளாண்ட்ருக்கிறோ எங்களுக்கு அதே மாரி அந்த மரத்துல ஊஞ்சல் கட் சேரில ஊஞ்சல் எல்லா கட்டி விளையாண்டுருக் கிறோ அதாவது இந்த கொய்யா மர அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிற மரத்துல ஊ ஞ்ச விளாடு போது கொஞ்சோ மெமரிஸ் இத்தாருக்கு
ஓ சரிப்பா சரிப்பா சரிப்பா அப்ப என்னென்ன மர வச்சிருக்கீங்க ஆமா உங்க ஊர் சைட்ல கொஞ்ச நல்ல ம ரங்கள்லா இருக்குன் நெனைக்கிறே
ஆமா ஆமாங்க
சரி என்ன மரம்ல்லா இருக்கு
நாங்க வீட்டு பக்கத்துல மாங்காம ரோ அஹ் பலாப்பழ மரோ அப்புற இந்த பட்டர்ஃப்ரூட்டு்
ஓகே
அப்புறோ தாட்டு பூட்டு மரோ அப்புறோ பன்னீர் கொய்யான் சொல்லுவாங்க அங்க ஊர்ல அதெல்லா வச்சிருக்கிறோ
ஓ செரி செரி செரி இத்தன மரங்கள் வச்சிருக்கீங்களா
ஆ மாங்காய் சீசன் பலாப்பழ சீசன் வேறையா அதனால அப்படியே பறிச் பறிச்சு வீட்டுல வச்சிருக்கோ
என்னப்ப சேல்ஸ் பண்ணுவீங்களா மாங்கா பறிச்சி
இல்ல இல்ல சேல்ஸ் எல்லா இல்ல சேல்ஸ் எல்ல இங்க நம்ம தெரிஞ்சவங்க யார்க்காச்சு கொடுக் வேண்டியதா நம்ம தெரிஞ்சவங்க ரிலேஷன்ஸு சொந்தக்காரங்க அவுங்க கிட்டலா ஷேர் பண்ணி
செரிப்பா இல்ல மாங்க காய் இருந்ததுன்னா எங்களுக்கு உங்க யாராவது அங்கருந்து வந்தாங்கன்னா எங்க ஊருக்கு நீங்க குடுத்து வுடுங்க ஆ காய் கொண்டு வந்தீங்கன்னா நாங் க மாங்கா எல்லா எங்களுக்கு ரொம்ப புடிக்கு ஊறுகா போடுவோ
செரி செரி செரி நல்லதுதா நல்லதுதா
க்கு அப்புறோ எங்க வீட்டுக்கார்க்கு பாத்தீங்கனா அந்த பழா கொட்ட இருக்கு பாத்தீங்களா அத அவிச்சு சாப்பிட்றது அதெலா ரொம்ப புடிக்கு அப்டியெல்லா இருந்தா ஆம் ஆமா ஆமா நீங்க குடுத்து விட்டீங்கனா நல்லா இருக்கு இப்டி நீங்கள எங்கள ஞாபகப்படுத்தி விட்டுட்டீங்களே எங்கள டெம்ட் ஆக்கி விட்டீங்களே
சேரி வரும்போது எடுத்துட்டு வரோ
பரவால்லப்பா ஆமா பாப்பா நா எனக் கு மரங்கள் செடி கொடி எல்லா வளக்கறதெல்லா
நீங்க என்னென்ன செடிய மறது வள பாத்துருக்கிறீங்களா வளக்குறீங்களா
ஆ இல்லப்பா நாங்க ரோஸ் செடி வச்சிருக் கோ ஒரு அஞ்சாறு ரோஸ் வச்சிருக்கோனு வச் கொய்ய அதாவது என்னென்ன கலர்ன் பாத்தீன்னா அ நல்ல ஃபேன்ட்டா கலர்ன் சொல்லுவாங்க இல்ல ஆரஞ்ச் கலர் அப்றோ நல்ல டார்க் ரெட் கலர் அப்புறோ ரோஸ் கலர் இன்னொன்னு வந்து சென்ட் ரோஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது பேபி பிங்க் மாரி ஒரு ரோஸ் இருக்கும் அந்த ரோஸ்ஸு அது ரொம்ப பெருசா வரும் நெறைய வரும் ச் ஆஹ் அப்புறம் வந்து பட்டன் ரோஸ் னு சொல்லுவோம் அப்டி சின்ன சின்னதா இருக்கும் பட்டன் மாரி குட்டியா அது நெறையா என்ன ஒரு செடில வந்துட்டு அப்டி சேந்து சேந்து மொளைக்கும் அப்டி ச் கொத்து கொத்தா அப்டின்னு சொல்லுவோல அப்டி மொளைக்கும் அதெல்லாம் பாக்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாரி செடிகள் கொஞ்சோ நாங்க வந்து தொட்டில வச்சு வைக்கிறோம் எப்பவுமே வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சோ அந்த செடிகல்லா இருந்தா ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம மெயின்டென் பண்றது ஆமா அழகா அத வந்து என்ன சொல்றது ஒழுங்குபடுத்துறது ஆஹ் அந்த ஆர்கனைஸ் பண்றது அப்டியெல்லாம் பண்ணி வைக் கும்போது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் எனக்கும் அதெல்லாம் ரொம்ப புடிக்கும் ஆஹ் பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கும் செடியெல்லாம் ரொம்ப அருமையா
நீங்க அது வளர்றதுக்கு தனியா எது உரம் அந்த மாதிரி எதுவும் போடுவீங்களா இ இல்ல நார்மலாவே வள வளர்ப்பு பறிக்குமா
இல்லப்பா எங்க மண்ணும் கொஞ்ச நல்ல மண்ணு தான் அதுவும் இல்லாம நாங்க வந்து என்ன செய்வோம் வீட்ல இருக்கறதத வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் அதாவது உங்களுக்கெல்லாம் எதாவது தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது டீ வேஸ்டு மேக்சிமோ ரோஸ் செடி க்கி வந்து நாங்க என்ன பண்ணுவோ டீ குடுச்சுட்டு நம்ம ஃபில்ரு பண்ணிட்டு அந்த வேஸ்டு இருக்கும் பாத்திங்ளா டீத்தூள் வேஸ்டு அது போடுவோ அது போடுவோம் ரோ ரோஸ் செடிக்கு மண்ணு கூட கலந்து அது போடுவோம் அப்புறம் வந்து முட்டையோட ஓ டு இருக்கு பாத்தீங்களா முட்ட ஓடு அந்த முட்டை ஓடு நாங்க போடுவோம் செடிகளுக்கு அது ரொம்ப அருமையா வளரும் அது மாத்திரோ இல்லாம மொட்டு வந்திருக்கூ பாாத்தீங்ளா அதுல வந்து நாங்க என்ன செய்வோ அந்த ரோஸ் செடில வந்து முள்ளா இருக்கூல்ல அதுல இந்த அழகா சேஃபா என்ன பண்ணுவோ அந்த முட்டைய ஒடைச்சிட்டு
அ அ ஆ நீங்க சொன்னது இப்ப இப்ப சொல்றது வேணா கேள்விப்பட்ருக்றே நாங்க ஊர்ல ஏதோ பண்ணிட்ருப்பாங்க
அப் ஆமாமா கவித்து வெக்கும்போது அது கொஞ்சோ அழகாவூ இருக்கூ யா அதுவூ அப்டியே ஒடஞ்சு போயி செடியில போய் மக்கி போகும் போது அதுவூ ஒரமாயிரூ அப்றோ என்னன் பாத்தீங்கன்னா ஆ அதுக்கு கொஞ்சோ நாள் கழிச்சு ஒருத்தவ்ங்க சொன்னாங்க நம்மளோட எக்ஸ்பிரியான டேப்லெட்ஸ்லா இருக்கு பாத்தீங்ளா
ஆமா ஆமா
ஆ அந்த டேப்லெட் எல்லா வந்துட்டு செடிகளுக்கு போட்டம்னா ரொம்ப அருமையான ஒரோன் சொல்லுவாங்க அதுனால் அதெல்லா நாங்க என்ன பண்ணுவோ ஆமா வேஸ்ட் ஆனத் ஏ இந்த சுகர் டேப்லெட் அப்றோ வந்து சத்தும் மாத்திரனுல்லா சொல்லுவாங்கல்ல அயன் டேப்லெட் இந்த மார்லா வெ எ க்ஸ்ப்ரி ஆன டேப்லட்லா வீட்ல இருந்ததுன்னா அதெல்லா என்ன செய்வோ சும்மா ஒன்னுக்கு ரென்டா அப்டியே நசுக்கிட்டு ஆ செடிகளுக்குள்ள போட்டுருவோ மண்ணுக்குள்ள அதுவூ மக்கி என்ன பண்ணூ ஒரமாய் யிரூ இப்டி நாங்க ஆ அ ப்டி நாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறதவே என்ன செய்வோ ஆ ஒ வீட்டுக்குள்ளே நம்ம யூஸ் பண்றத வச்சு நாங்க ஒரமாக்கி இப்டி செடிகள வளப்போம்ப்பா
அப்போ இயற்கையாவே வளக்குறீங்கன் சொல்லுங்க
ஆ எ ஆ எதோ எங்களுக்கு தெரிஞ்சளவுக்கு நாங்க வளக்குறோம்ப்பா செரிங்ல ஆ அது நல்லா வளருதுப்பா நல்ல ஆமாப்பா ஆமாப்பா தண்ணி ஊத்தி அத பராமரிக்கும்போது அது ரொம்பவே அருமையா வருது உங்க வீடுக ல்ல செடிகள்ல்லா வச்சிருக்
ஆ செடி நா அம்மா உங்க சிருக்கறாங்க ஒரு டப்பால போட்டு செடியெல்லா வளத்து அதுல வச்சிருக்கறாங்க அப்றோ பின்னாடி சமையல்க்கு தேவையான செடி கொடி எல்லா இருக்கு அ அதாவ்து புதினா
என்னன்னா ஓய் உங்களுக்கு பின்னாடி எல்லா எடங்கள் நறைய இருக்குதோப்பா
ம் ஆமா ஆமாங்க அத்னால பீன்ஸு ஆ கத்திரிக்கா அந்தம் பாதி ஆ புதினா அந்த மாரிலா இருக்கூ
அதெல்லா இந்த பேடு புடிச்சு போடுவாங்கன் சொல்லுவாங்கள மேடு மாதிரி நல்லா இந்த ஊட்டி சைடுகள்ல நீலகிரி சைடுகள்லா நம்ம பெய்டு புடிச்சு நம்ம பஸ்ல போம்போது டூர் போம்போது
ஆ அந்த இதுல பிளவர் ஷாஃப் அந்த மாரி வச்சிருக்காங்கல்ல ஆஹ் அந்த மாரி வீட்டுல தனியா வச்சு தொங்க வுட்டுருப்போ வீட் டுக்கு முன்னாடி அதும் பாக்க கொஞ்சொ அழகா இருக்கும் வீடு டெக்கரேஷன் பண்ண மாரியு இருக்கும் பாக்கறவங்களுக்கு நல்லா இருக்கும்
செடிகள் இல்லயா இல்ல இந்த காய்கறி எல்லா சொன்னீங்கல்லப்பா
க ஆமாமா அந்த மாதிரிதா வச்சிருக்கோ அதுவு வச்சு அப்ப நம்மளுக்கு எதுவு வாங்க முடியாத சமயத்து ல அதுவு வளர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு
இப்ப அதுக்குல்லா தண்ணி பாய்ச்சறதுக்கு என்னப்பா பண்ணுவீங்க
தண்ணி அதுல்லா ஒண்ணு பிரச்சன இல்லைங்க தண்ணி காலையில அப்படின்னா வந்துரு ஃபுல்லா அது ஒவ்வொரு இதுல்லா புடிச்சு புடிச்சு ஊத் ன்ன வேல முடிஞ்ச்சு அங்க ஓசு இருக்குதுங்களா அத வச்சு அடிச்சு வுட்டோம்னா போது
ஓ சரிப்பா சரிப்பா இது மலை பிரதேசமா
ஆஹ் ஆமா ஆமாங்க டெய்லி ஒவ்வொரு இது கொடொ உம் ம் கொடொ மழ வேற வருமா அடி செடி அதனால அத வச்சு அப் ப்படியே வ வளர்த்துட்டு இருக்கிறோங்க்கா இல்லன்னா நம்மளுக்கு அது ஊத்த டைம் இல்ல அப் என்னனா மழ மழ வந்து வர மாரி இருந்துச்சுன்னா அது வந்து பா நனைஞ்சிரும்ல ஃபுல்லா நனைஞ்சு அது மண்ணெல்லா ஊறி போய்
ஆமப்பா எங்குளுக்கு
அது தனி மண் வாசன வரும்போது தனி ஃபீலா இருக்கு
ஓ செரிப்பா செரிப்பா நாங்க இந்த சிட்டி சைடு இருக்கறதுனால எங்களுக்கு தொட்டில வச்சுதா இதெல்லா நாங்க பராமரிச்சு வளக்க முடியு அந்த மாதிரி எடங்கள்லா இருந்துச்சுன்னா சூ ப்பரா வளக்கலா எங்களுக்கு அந்த அ இங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என்னது மொட்ட மாடி டி செடி வள இருக்கற மாதிரி ஹ சொல்லுவாங்க அது வந்து நாங்க இப்ப எங்களுக்கு வளக்க முடியாது அவ்வளோ பிளேஸ் கெடையாது ஆனா உங்கள மாரி இருக்குறவங்க நாங்க நல்லா வளர்க்கலாம் ஏன்னா அது மண்ணுக்குள்ளே வளக்கறது தானே எங்கள மாரி தனியா செடிகள் ஆமா தொட் ட்டியெல்லாம் வச்சு வளக்காம நல்லாவே வளக்கலாம் அதனால செடிகள்ளெல்லாம் நல்லா வளரும் எங்களுக்கும் அப்டி இயற்கையா வாங்கி சாப்பிட படணும் ஏன்னா மருந்தடிச்சு அப்படித்தானே எங்களுக்குெல்லாம் இப்ப வருது து நாங்க கழுவி கழுவிதான் ஒவ்வொரு பொருளையும் நாங்க சாப்பிட வேண்டியதா இருக்கு ஏன்னா க்கு அப்டி கெடையாது
அது இயற்கையா அப்டியே வளத் வளர்த்து வச்சிருக்கிறது வேண்டியதான்
க்கிளனா கூட நீங்க பின்னாடி இருந்து ஏதாவது செடியில இருந்து பறிச்சு ஆ சமச்சிர்லாம் செலவினங்கள்லாம் கம்மி பரவாயில்லப்பா பரவால்ல ம் பரவாயில்ப்பா அதெல்லாம் எப்டி மெயின்டென் பண்ணுவீங்க ஆள் வச்சிருப்பீங்களா இல்ல வீட்ல இருக்கிறவங்களே டைம் கடைக் கும் போது டைம் கடைக்கும் போது நீங்களே மெயின்டென் பண்ணுவீங்களா ஆள்
ஆ நாங்களே மெயின்டெயன் பண்ணிடுவோம் அது அதுக்கெதுக்கு தனியா வேல தறாங்க நம்ம வீட்டுதான நம்மளே வச்சு மெயின்டெயன் பண்ணிக்க வேண்டியது
ஓகேப்பா
நம்ம அப்டியே சரி நீங்க கேக்கும்போது நாங்க கொண்டு வரோம் மாங்காய் அந்த மாரி எது இருந்துச்சுன்னா எடு த்தர ஊருக்கு வரும்போது
சரிப்பா சரிப்பா நேர ஆயிடுச்சுனா வைக்கிட்டுமா நான் இன்ன இன்னொரு நாள் கால் பண்றேன்ப்பா சரிப்பா ஆ சரி